எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லார்க்கேக எங் ஊர்ல நோம்பி சாட்டி இர்க்காங்க
ஓ ரப்ப பிஸியா
ஆஹ் ஆமாங்க அதான் கால் பண்ணவே இல் ஆ மாரியம்மன் கோயில் நூண்டி சாட்டியிருக்காங்க ஏழு நாள் விசேஷம்
சேர் சேரிங்க
ஆ அதான் மொதல் நாள் வந்து தீர்த்த குடம் எடுக்க போயிருந்தோங்க எங்க நாங எங்க ஊர் சைடு வந்து காவிரி ஆறு இருக்கு எங்க ஊர் சைடுன்னா எங்க ஊர்ல இல் கொஞ்சம் தள்ளி போகணும் காவிரி ஆறு இருக்கு அங்க போய் மொதல் நாள் வந்து பஸ் இல்ல லாரி பேசிப்போங்க லாரி பேசி அங்கெருந்து தண்ணி எடுத்துட்டு வருவா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ம் ஊர் பக்க வந்த உடனுயே வ வண்டிய உட்டு கீழ எறங்கி நடந்து கோயில் வரக்கு நடந்து எடுத்துட்டு போவாங்க அப்போ நடந்து எடுத்துட்டு போவ் போது பாத்தீங்கன்னா நறியி பேர் சாமி ஆடுவாங்கங்க சாமி வரு சாமி வந்து அருள்வாக்கலா சொல்லுவாங்க நம்ம தீர்த்த கூட எடுத்துட்டு போயி கொ நம்ம எடுத்துட்டு வர தண்ணிய வந்து சாமி மேல ஊத்துவாங்கங்க ஒங்ளுக்கு தெரியுங்ளா
யோ தெரியுங்க திருவிழான் சொன்னோனே எனக்கு பழைய ஞாபகங்களா வந்துருச்சுங்க திருவிழாம்போது ஜாதி மத எதுவு பாக்காம எல்லாரு ஒத்துமியா சந்தோஷமா கொண்டாடுவாங்க ஏழ பணக்கார அந்த மாரி எதுவ்மே இருக்காதுங்க ஒ அ சொல்லுவாங்க திருவிழா கோலம்பு இருக்குதே கோலமா இருக்குது திருவிழா மாரி இருக்குச் சொல்றாங்கள்லங்க அப்ப எல்லாரு வீட்லியு வீடெல்லா க்ளீன் பண்ணி எல்லா புது ட்ரெஸ் எடுத்து எல்லாரு சந்தோஷமா இருப்பாங்க சொந்தக்காரங்கல்லா வந்துருப்பாங்க அந்த மகுழ்ச்சிக்கி ஒரு அளவே இருக்காதுங்க எல்லாரு மகுழ்ச் சியா இர்ப்பாங்க திருவிழானா திருவிழா தாங்க அது எப்படா வருனு சின்ன வயிசாக்கும்போது எதுர்பாத்துட்டேர்ப்ப அப்பதா ஏ சொந்தக்காரங்கள்லா வருவாங்க நம்மள்கூட நம்முளோட தோழிகள் அதெல்லா வருவாங்க வெளையாட்லா அப்புற அந்த கோயில போய் ராட்டினம் அந்த பெரிய பெரிய ராட் டினங்கருக்கு பொம்மைக வாங்களா அதல்லா சின்ன சின்ன கொழந்தைகளோட எதுர்பார்ப்பு ரொம்போ பெருசுங்க ஆம்முளு சின்ன வயிசா இருக்கும்போது அப்புடிதா நெனச்சிருப்போ அனா இப்ப பெரியவுங்ளா ஆனதுக்கு அப்றோ நம்முளுக்கு வீட்டு வேலயே செரியார்க்கு வந்தவுங்ள உறவினர்க்ள கவனிக் க்கிறது அ பலகாரங்கள் செய்யறது உ உபசரிப்புது அப்புற வீட்டு க்ளீன் பண்றது இத் சுத்தம் பண்றது இந்த மாரி நெறைய விஷயங்க இப்போ நம்ப கொழந்தைகளாவே இருந்துக்லா தோணுதுங்க
ஆமங்க நீங்க சொல்றது உண்மதாங்க அப்றொ பாத்தீங்கன்னா இன்னு எல்லாரு வீட்டுக் வரும்போது பாத்தீங்ன்னா நம்முளோட கவலைக்ள மறந்து அந்த சந்தோஷமா எ எல்லா வெளியூர்ல வேல செய்றவ்ங்க கூட நம்ம ஊர் கோயில்லஸ் நோம்பி சாட்டிர்க்காங்க அப்டிங்மோது எல்லார் எல்லாரும் வரையில அப்படியே அந்த ஊரே ரொம்ப கலகல இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க இன்னொன்னு வந்து சாமிக்கு நேர்த்தி கடன் இப்ப அம்மனுங்கும் போது வந்து அம்மனுக்கு நிறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்கங்க அந்த வேண்டுதல் வந்து அங்கபிரதர்சனம் பண்ணுவாங்க பால் கூட எடுப்பாங்க பால்குட எடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா நேரய் நே அவுங்ளுக்கு வந்து ந நெறவேறாத ஆசைகுள் ஏதாவுது அவுங்க கோரிக்ய வெச்சு அத நெறவேறிற்ச்சு அப்டினா இது மாரி நா உனக்கு அங்கப்ரதஸ்னு பண்றோ ம் பால்குட எடுக்குறோ அப்புடின் சொல்லி சொலுவாங்க பால்குடம் எல்லாம் வந்து பாாரத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து இன்னொரு கோயில்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்கங்க அஹ் காவாத்தா கோயில்னுு இருக்கு அது வந்து ஊரை காக்குற ஆஹ் எல் ஊரோட எல்லையில வந்து அந்த காவாத்தா அம்மன் இருப்பாங்க அந்த கோயில்ல- போயிட்டு அந்த கொடை நிறைய அவங்க எடுத்துட்டு போற குட் கொடத்தோட அளவுக்கு நிறைய பால் எடுத்துட்டு மஞ்ச துணி தான் உடுத்திருப்பாங்க மஞ்ச துணி உடுத்தி கழுத்துல ஒரு மாலை போட்டு அந்த காவாத்த கோயில இருந்து நம் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வரைக்கும் நடந்தே தான் கூட்டிட்டு- கூட்டிட்டு வருவாங்க அப்படி நடந்து கூட்டிட்டு வரும்போது நெறைய சின்ன குழந்தைகள்ல கூட பால் கொடம் எடுப்பாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த பால் கொடம் எடுத்துட்டு வந்து பால் ல பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க எடுத்துட்டு வர பால் ல அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பிரதசோனம் பண்ணுவாங்க- பிரதர்சனம் பண்றது உங்களுக்கு தெரியும் தான நீங்க-
திருவிழாவளைலா எப்டின்னா எங்கு ஊர் திருவிழான்னே எனக்கு வந்து அம்மன் அழைப்பதுன் சொல்லி ஒரு இது இருக்குதுங்க அந்த பம்பை அடுச்சுங்க கரகங்க மேல வந்து கர கரகம் சொல்லுவாங்க கரகனு மூணு கரக குங்க அதுல் நெறைய பூஜ பண்ணி பூவல்லா போட்டு அலங்கருச்சி மூணு பேருங்க பெரிய கரகொ ரெண்டு சின்ன கரக அந்த பூசாரி எல்லா இருப்பாங்கள்லங்க அவங்க வெச்சி கோயில் இது ஊர சுத்தி வருவாங்க ஊர சுத்தி ஒரு கோயில்லேந்து இன்னொரு கோயிலுக் போவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விஸ் சேஸமா இர்க்குங்க அதல மெய் சிலிர்த்துருங்க சாமிக்கி வந்து பாட்டு பாடிங்க ஊரே அங்கதாங்க இருப்பாங்க தண்ணி ஊத்திட்டே போவாங்க அங்க தண்ணி ஈரத்துல தா நடந்து வருவாங்ளா அவுங் கால்ல தண்ணி பட்டுட்டேதவ் தண்ணி ஊத்திட்டேத போவாங் முன்னாடி நறிய பேரு அவங்க பின்னாடி வருவாங்க இந்த அம்மன் அழைத்தருன்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க அந்த பம்பை அடுச்சு ரெண்டு பேரு பாட்டு பாடுவாங்க அது அவ்ளோ ஒரு இனிம்யா இருக்குங்க அப்பதாங்க நெறியா பேத்துக்கு அருள் வந்து ஆடுவாங்க அத பாக்கறக்கே ஆச்சிர்யம்மா இருக்கு அவங்க கீழே முட்டி போட்டே நடந்து வருவாங்க அந்த அத் கரகம் கொண்டு வரவங்க அதில் தீர்த்து குளத்தா எல்லா கோயலயும் போய் நிறைய தீர்த்தங்களை எடுத்துட்டு வந்து நீங்க சொன்ன மாரி நீங்க காவிரி ஆற்றல் எடுப்பேன்னு சொன்னீங்க இங்க எங்க ஊர்ல வந்து மூணு ஆறு என்னென்ன ஊர்ல ஆறு இருக்கோ அங்கே போய் தீர்த்த எடுத்துட்டு வந்து அந்த- ஆ ஆ சில்வர்ல ஒரு ச சில்வர் குடமோ இல்ல பித்தாள குடமோ அதல வச்சுங்க மஞ்சள் கலந்து அந்த தீர த்த மஞ்ச துணியால மூடி அது- மாலைகள்ல்லாம் போட்டு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதங்க தலையையில் வச்சு கொண்டு வருவாங்க அத ஊர் சுத்தி- கொண்டு வருவாங்க அது வரம்போது அம் வரவே வராதுங்க அம்மன் வரவே வராது பாட்டுப் பாடி ஒவ்வொரு பாட்டா பாடி கொண்டு வந்து வெச்சுங்க சாமிக்கு பூத்தி அலங்காரம் பண்ணுவாங்க அலங்கார பூஜ பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாரி செய்வாங்க. அப்ப வந்து நெறைய பேரு அந்த பூஜ முடிஞ்சதுக்க ப்பறோ அலகு குத்தல் ச சவுக்கு இருக்குல்லங்க அதுல அடிச்சுக்குவாங்க நேத்திக்கடனுக்கு அப்பறோ அலகு குத்துவாங்க அந்த மாரில்ல நெறைய பண்ணுவாங்க தீர்த்த கொடோ எடுத்துட்டு பால்க்கொடம் நீங்க சொன்ன மாரி எடுப்பாங்க அந்த மாரில்லா நெறைய எடுப்பாங்க
ஆமாங்க எங்க ஊர்ல வந்து மாவெளக்குனே தனியா மாவெளக்கு பூஜனே தனியா இருக்குங்க எல்லா வீட்டுக்கு வீடு வந்து பச்சரிசிய அரச்ட்டு வந்து பாவு வெல்லத்துல பாவு காச்சி அத அந்த மாவுக்கு பதமா ஊத்தி அத மாவெளக்கு புடிச்சி அதுல வந்து பாத்தீங்கனா ஒரு பூ இருக்குங்க மாவெளக்கு பூனே ஒன்னு இருக்கு அத குத்தி வெச்சிருப்பாங்க அத குத்தி வெச்சிட்டு அந்த வீட்ல வயசு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா வீட்டுக்கு ஏனா எல்லா வீட்லியுமே மாவெளக்கெடுத்துட்டு போவாங்கங்க மாவெளக்கெடுத்துட்டு போய்ட்டு அத ஊர சுத்தி வருவாங்க அந்த தெருவே அஹ் இப்ப எந்த கோயில்ருக்குன்னா அந் அந்த லைன் ஃபுல்லா ஊர சுத்தி ஃபுல்லா வந்து அஹ் எல்லா அப்டியே ஒவ்வொரு வீட்டுக்கு போவைல அப்டியே ஒவ்வொருத்தங்களா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படி ஒன்னு சேந்துக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா போகும்போது அப்டியே அஹ் ரொம்ப கூட்டமா அந்த மாவெளக்குல பூ குத்தி இருக்கறதுக்கு அதுக்கு ஆஹ் அவ்ளோ ஒரு பாக்கவே அ, அ, கண்கொள்ளா காட்சியா இருக்கு அத எடுத்துட்டு போயி சாமி முன்னாடி அஹ் நெறைய லைனா இப்டி அடிக்கி வெச்சிருவாங்கங்க அவங்கவங்க தட்டுக்கு நேரா நின்னுப்பாங்க கோயில் பூசாரி வந்து அதில இருக்க தேங்கா மாவேள கூட வந்து தேங்கா வாழப்பழம் ம் பத்தி சூட இதெல்லா வச்சுருப்பாங்க பத்தி சூடெல்லா எடுத்துட்டு தேங்காயை உடைச்சிட்டு அதில பூ கொஞ்சோ சாமிகிட்ட இருந்து அவங்க தா நம்ம வச்சிருக்க பூவை எடுத்துக்கிட்டு சாமிக்கிட்ட இருந்து அவங்க பூ வைப்பாங்க பூ வச் த்து அந்த சா அந்த வேண்டுதல் நேர்த்திக்கடன் முடிஞ்சோனா அவங்கங்க அவங்கவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்பறோ பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாறி அளவு குத்துறது பாத்தீங்கன்னா அதெல்லா உண்மையாலுமே வந்து சாமி ஹ சாமியோட மகிமன் தாங்க சொல்றது ஒரு சில ஊருங்கல்ல பாத் த்தீங்கனா நாக்குல அலவு கூட்றாங்க வேல் மாதிரி குத்தி அஹ் அல அலவு பூட்றாங்க அப்பறோ பாத்தீங்கன்னா கன்னோ இருக்குல்லங்க கன்னத்துல ரெண்டு சைடு இந்த சைடு குத்தி அந்த சைடு பெரிய அலவா பதிமூணு அடிக்கெல்லா குத்துறாங்கங்க அதெல்லா ரொம்ப பாக்கவே மெய் சிலிர் க்கற மாதிரி இருக்கு அது ஒரு அலவு பூட்றாங்க அப்பறோ பாத்தீங்கனா அந்த இடுப்பு பகுதியில ரெண்டு சைடு குத்தி அது ஒரு டேன்ஸ் ஆட்றாங்க அப்பறோ இந்த ஜே சி டி வண்டில வந்து பாத்தீங்கன்னா பறவ காவடின் சொல்றாங்கங்க அது பாக்கவே ரொம்ப பய ம், நம்மளுக்கெல்லா பயமா இருக்கு அதெல்லா வந்து கடவுளோட சக்தி தா அவ்ளோ மேல வந்து அஹ் முதுகுல வந்து அலவு பூட்றாங்க இப்டி அலவு பூட்றதே பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு மாறுபட்டு இருக்குங்க அந்த காலத்துல கிராம பழக்கவழக்கங்கள்றது இது தா போல இருக்குங்க இல்லைங்களா
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் அதெல்லா உண்மையாமே ஆச்சரியமா இருக்குங்க ஆனா அவங்கக்கெல்லா எதுவுமே ஆகாதுங்க நல்லா இருப்பாங்க நானும் பாத்துருக்கேன் பக்கத்துல இருந்தே பாத்துருக்கங்க நீங்க சொன்ன மாறி ஆனா அவங்க தின்னுரு மட்டும் தான்ங்க வச்சுடுறாங்க அது ஒன்னும் பிரச்சனைை ஆகறது இல்ல அப்பறோ வேய் எங்க ஊர் பொங்கல் வைப்பங்க் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அப்றோ சாமிக்கு படைச்சிட்டு வருவாங்க அங்கேயே கோயிலயே வந்து உனக்கு பொங்கல் அஹ் கற்கள் எடுத்து வச்சு விறகு வச்சு பொங்கல் வெப்போம் அந்த மாறி பொங்கல் வைப்போம். அப்புறம் முளப்பாரி போடுவங்க நோம்பி சாப்பிட உடனே முளப்பாரி போட்டுருவோம் நவ தானியங்கள் அப்புறம் மற்ற எந்த பருப்பு வகைகள் அது மாதிரி கோ கோதுமை அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தானியங்கள் பிடிக்குதோ அது எல்லாம் ஒரு மண் புது மண் சட்டி வாங்கிங்க மண் போட்டு அதுக்குள்ள இந்த முளைப்பாரிங்கிற விதைகளை போட்டு தண்ணி தொளிச்சு வச்சிருவாங்க ஏழு நாள்ல ஏழு நாள் அவங்க முளைச்சு வருங்க அதுல ஒரு ஐதிக என்னன்னா அது நல்லா முளைச்சு வந்துச்சுன்னா அஹ நம்ம நல்லா இருப்போம் அது எதாவது கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு இருக்கும் அதுலயே தெரியுமாமாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருக்குங்க முளப்பாறையும் போடுவோம் அது எல்லாரும் தலையில வச்சு ஒரு பாட்டு அந்த காலத்து கும்மி பாட்டு மாதிரி பாடி முளப்ப எடுத் தலைல வச்சுங்க ஓ பாட்டு பாடி நீங்க மாவிளக்கு சொன்னீங்கள அதே மாதிரி நாங்க ஊரை சுற்றி வந்து கோவில் வச்சு சாமி கிட்ட கும்பிடுவங்க அந்த மாதிரி எங்க ஊர் திருவிழா நடக்கும்
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் இன்னொன்னுங்க அஹ் குழந்தை இல்லாதவங்க மாரியம்மன்கிட்ட வேண்டிக்கும் போது அஹ கரும்பு தொட்டில் தொட்டில் கட்டி உன் கோயில்ல வந்து சுத்தி வர்ரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேண்டுதல் வச்சிருப்பாங்கங்க அந்த வேண்டுதல் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு ரெண்டு சைடும் ரெண்டு தோல்பட்டை எல்லாம் ரெண்டு பேரும் வச்சுப்பாங்க வச்சுட்டா அதுல தொட்டில் கட்டி சேலையில தொட்டில் கட்டி பொறந்த கொழந்தைய வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வயசுக்குள்ளதான் அந்த தொட்டில் வேண்டுதல் நிறைவே சுத்த முடியும் ஏன்னா அதுக்கு மேல குழந்தைங்க பெருசாயிருச்சுன்னா எடை அதிகமாகும் எடை அதிகமாகும்போது அந்த கரும்பு தாங்காது
உம் பத்து மாசத்துக்குள்ள
சரி அந்த அந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா எங்க கிராமங்கள்ல வந்து நிறையவே இருக்குங்க அது மாதிரி வேண்டுதல் வச்சு நிறைய நிறைவேறி இருக்குது நிறைய நிறைவேறி இருக்குது நிறைவேறி இருக்கு இருக்குதுங்க அது வந்து எங்க ஊர்ல ரொம்ப பேமஸ்ங்க கரும்பு தொட்டில் தூக்கிட்டு போறது
ஊனக் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கு
சரிங்க சரி திருவிழா பத்தி பேசினா பேசிட்டே இருப்பேங்க நான் திருவிழாவுக்கு போகணு நான் போயிட்டு வரேங்க ச
ஆஹ் சரிங்க